ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
என்ன பண்றீங்க
சும்மாதா சிஸ்டர் வீட்ல சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நாங்க சாப்ட்டாச்சி சாப்ட்டுட்டு சும்மாதா படுத்திருக்க நீங்க சாப்ட்டீங்ளா
நா சாப்டாச்சி சிஸ்டர் நானு சும்மாதா படுத்துருக்கே
ஓகே ஓகே சிஸ்டர் பின்னாடி கொஞ்ச சத்த இல்லாம பாத்துக்கோங்க
கேக்குதா சிஸ்டர் இப்போ
ஆ கிளியரா கேக்குது ஏனா நமக்கு சத்த இருந்துச்சுனா நம்ப ரெண்டு பேரோட நேரமுமே வேஸ்டா போய்டு அதுக்காக தா
ஆ செரி செ
நமக்கு இப்ப தெரியாது அதுக்கப்றோ அது சமிட் ஆயிட்டு நமக்கு வருபோதுதா தெரியு
ஆமா ஆமா கண்டிப்பா
என்ன சமச்சிங்க
இன்னிக்கு சாம்பார் தா சிஸ்டர் அ நீங்க
து இன்னிக்கி இது என்ன கீர கடஞ்ச
ஆ ஆ செரி செரி
பசங்கெல்லா ஸ்கூல் போய்ருக்காங்களா
இல்ல சிஸ்டர் நா இது எனக்கு மேரேஜ் ஆகல இன்னும் நா இது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கே இப்ப நா
ஓ சரி சரி அப்டியாப்பா சரி சரி ஓகே ஓகேப்பா ரூம்க்குள்ள போய்டுங்க
ம் செரி சிஸ்
சவுண்ட்ருக்கு இல்லைங்ளா அதனால ஏனா நம்ம பேஸ்ற இது ஆ ஓகே
ஆ
ஆஹ
பசங்க ஸ்கூல் வுட்டு வந்துட்டாங்களா சிஸ்டர் மணி நா
என்னே இன்னு இல்லபா இனிமேதா வருவாங்க ஃபோரோ கிளாக் ஃபோர் தேட்டி ஆய்டு
ஆ
அப்ற இன்னைக்கு வீட்ல அம்மாக்கு எதா ஹெல்ப் பண்ணீங்ளா எப்டி இருக்கீங்க
இங்க சாம்பார் தா வச்சாங்க காலையிலே வச்சிட்டாங்க இன்மேதா இன்னொரு அஞ் சு மணி ஆனதுக்குப்ற தா வேலருக்கு எல்லாத் தூத்து கொறைக்கு அல்லிட்டு வீட்டு பாத்தரோலா கழுவனு இன்மேதா குளிக்கனு ஆ செரி சிஸ்டர் அம்மா எங்கேயாவது வெளிய போய்ருந்தாங்னாலா அ கோயிலுக்கு இழுக்கு போயிருந்தாங்கனா நா தா அ வீட்ல உக்காந் இல்லைனா வீட் இருந்தாங் அம்மா இல்லைனா இந்த கொழம்பு வெக்கிறது சோறு பொங்கறது அந்த மாரி எல்லாம் பண்ணடுவே அம்மா இருந்தாங்க ன்னா கொழம்பு வச்சிருவாங்க அ அம்மா மீன் கழுவி குடுப்பே அப்புறோ காய்கறி வெட்டிக் குடுப்பே கொழம்பு அம்மா வெச்சருவாங்க மத்தபடி இந்த வீட்டுக்கு க்குறது வெளியே தூக்குறது பாத்திரங்கழுவறது அந்த வேலையல்லா எல்லா நா தா பாப்பே
ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்றீ ங்க அதனால பரவாயில்ல சில பிள்ளைங்க எல்லா வெறு செல்ல மட்டுமே பாத்துட்டு அம்மாவயே வேலை வா வாங்கிட்டு உக்காந்த எடத்துலயே தண்ணி கேட்டுக்கிட்டு அந்த மாரி இல்லாம எல்லாம் பண்றீங்க பரவாயில்ல ஏன்னா அம்மாவுக்கு ரெஸ்ட் வேணும்ல அம்மாவு பாவம்ல இத்தன வருஷமா நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கூல் போகும்போதுலேருந்து செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணுல
ஆமா ஆமா கண்டிப்பா
சலிப்பே இல்லாம செய்வாங்க அம்மாக்கள் வந்து அப்டிதா ஆனா நம்பதா அது
நம்ம நம்மதாபுரிஞ்சுக்கனு நா தா சர் வீட்டுல தூக்குறதுல இருந்து பாத்திர வெளக்கறது எல்லா நா தா பாப்பே சோறு கொழம்பு மட்டு அம்மா ப்பாங்க அதுலயு நம்ம மீனுன்னா மீன் கழுவி குடுப்பே
ம் ம்
ட்டிக்குடுப்பே
செரி செரி நானு அப்டிதா நானு கல்யாணத்துக்கு முன்னாடில்லா எங்க அம்மாவுக்கு எல்லாமே பண்ணுவே
ம் ஏன் துணிய நானே தொ ச்சிக்கிடுவ இப்போ வாஷிங் மிஷின் வாங்கிட்டோ அ இப்போ அதுக்கு மேயுப் இப்போதா ஒரு ரெண் மூணு மாசந்தா ஆவுது ரெண்டு மாசந்தா என்னமோ ஆவுது வாஷிங் மிஷின் வாங்கி அதுக் முன்ன கூட்டி ஏ துணி எல்லா நா தொவச்சுகிடுவே அம்மா அம்மா துணியா அம்மாவு அப்பா துணியு தொவச்சுகிடுவாங்க என் துணிய மட்டு நா தொவைச்சுகிடுவே அது அம்மாக்கு ஒடம்பு சரியல அப்டின்னா அம்மா துணிய நானே தொவச்சுகிடுவே இப்ப வாஷிங் மிஷின் வாங்கினதுனால மொத்தமாவே துணியை போட்டுருவோ அதனால அந்த வேல மட்டு டு இப்ப கொஞ்சோ கொறைஞ்சிட்டு
செரி செரி
ம்
நானு வந்துட்டு அப்பல்லா எல்லாமே செய்வா அம்மா க்கு நா வேலைக்கு போயிட்டு இருந்தே காலையில நா வேலைக்கி போனாலுமே கூட வீட்டில எல்லா வேலையு செஞ்சு வெச்சுட்டு தா போவே திரும்ப நைட்டு வந்து நா தா தோச ஊத்துவே சட்னி அரைப்பே ஏன்னா அம்மா வந்து வீட்டல துணி தேப் பாங்க அவங்க டைலர்ரு அதனால நா அ இன்னொன்னு அம்மா கொஞ்சோ ஒடம்பு சரிய இல்லாதவங்க அந்த ஒடம்பு சரியில்லாதப்போ அவங்க துணி தைக்கிறதே பெரிய விஷயமா அதனால நா அவுங்களுக்கு கூட மாட என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே பண்ணுவே
ம் ம்
நா காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையு செஞ்சு குடுத்துட்டு தா போவே அவங்க சமைக்கிறது மட்டு தா இப்ப நீங்க சொல்ற மாரி அம்மா சமைக்கிறது மட்டும்தா அவ்ங்க பாப்பாங்க மத்தது எல்லாமே நானேதா திரும்ப நைட்டுக்கு வந்து தோச நானே ஊத்தி சட்னி அரைச்சிருவா அவங்க காலைக்கி மதி தியத்துக்கு அவுங்க செய்வாங்க நைட்டுக்கு நா தா செய்வே
சேரி சேரி இப்போ இப்போ நீங்க கல்யாணோ முடிஞ்சு வந்துட்டீங்கல்ல இப்போ அம்மா தானே வேலை பாத்துக்கணு நஸ்ட்டு
செஞ்சுக்கணு அது அடிக்கடி ஒடம்பு சரியில்லாமா போகுமா ம்ஹூம் யாரு கெடையாது நா ஒரு பொண்ணு தா அவுங்களுக்கு நா வந்ததுக்கு அப்பறோ ஆ நா வந்ததுக்கு அப்புறோ கொஞ்சோ கஷ்டப்பட்டாங்க எல்லா செய்யறதுக்கு நம்மளது வந்து சிங்க்கலா கெடையாது பா பாத்திரத்துல்லா வெளியில கொண்டு வந்துதா வெளக்கணுமா அதெல்லா அவங்க வெளக்கும் போது கொஞ்ச கஷ்டப்பட்டுப்பாங்க எல்லாமே செய்யறதுக்கு ஏதோ நம்ம இரு ந்த வரைக்கு அவுங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாத இருந்துச்சு நா லீவ்ல வந்தா நான்தா செய்வே நா லீவ்ல வந்திருக்கேன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாவே சில பொண்ணுங்களா அம்மா வீட்டுக்கு போய் தூங் குவே ஜாலியா இருப்பே நாளா அப்டில்லா பண்ண மாட் வந்து எல்லாமே செய்வே ஜாலியாவு இருப்பே
ம் நீங்க இ நீங்க ஆனா நீங்க ஒரே பொண்ணுணு சிஸ்டர்
ஆமா நா ஒரே பொண்
இங்க எனக்கு எனக்கு அக்கா எல்லாரு இருக்காங்க அக்கா வந்தாலுமே அக்கா வந்துட்டானா அக்கா தா கொழம்பு வப்பா அம்மா சோர் மட்டு வடிச்சு வச்சுருவாங்க இது வெறகடுப்புல வெளியதா வைப்பாங்க அதனால அம்மா வெறகடுப்பு பாத்துட்டு வச்சிருவாங்க அக்கா தா சோ அக்கா வந்தானா அப்பா இது எடுப்பாங்க இது சிக்கனு மட் ட்டுன்னு அப்புற ஒரு ஆள் அந்த மாரி எடுப்பாங்களா அதனால அக்காவே சமைச்சிருவா அக்கா தா சமைப்பா அவ வீட்ல வந்து நா ரெஸ்ட் எக்கே அப்பின் படுத்து கெடக்கே சமைச்சு முடிச்சுட்டு நாங்க பாட்டு படுத்து கெடந்து டி வி பாப்போ அரட்டை எடுப்போ பேசுவோ அது நல்லாருக்கு ஆனா சமைக்கிறது சமைச்சிட்டு நாங்க எல்லாருமே ஒன்னா ஒக்காந்து சாப்ட்டுட்டு அதுக்கப்புற பேச ஆரம்பிச்சு எப்டி சமைச்சுட்ருக்கும் போது பேசுவோ ம்
ஒரு சிலர் வீட்டுலல்லா பாத்தோன்னா அம்மாவே தா வேல செஞ்சுட்டே இருக்கணு அம்ம தா வேலைக்காறி மாரி வேல பாத்துட்டே இரு இருக்கணு வந்தவங்க வந்து ஜாலியா இருக்கிறதுக்கு நா ரெஸ்ட்டு எடுக்க வந்திருக்கே அம்மா வீட்டுக்கு வந்தா நா தூங்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அப்பில்ல எனக்கு கெடையவே நானு அ நீங்க சொல்ற மாரிதா தா நா வந்து தா நா வரப்பதா நா என்ன பண்ணுவே ஒட்ற அடிக்கிறது இந்த மாரி வேலைல்லா எங்க அம்மாவுக்கு நா வந்து போறப்ப செ செஞ்சு குடுத்துட்டு போவே ஒட்டட அடிக்கிறது ஷல்ஃபங்குல்லா கிளீன் பண்றது அவங்க மடிச்சு வச்சிருக்க துணில்லா கொஞ்ச கலாமலாம்னு இருக்குமா அதெல்லா எடுத்து ஒன்னோட ஒண்ணு கலந்து கலந்து வச்சிருப்பாங்க பாவாடை ஜாக்கெட்ல்லா மிக்சிங்ல இருக்கு அதயெல்லா எடுத்து தனித்தனியா மடிச் சு குடுத்து நா அந்த ரெண்டு நாள் எனக்கு கரெக்டா நா திட்டுவாங்க நீ வந்த ஒனயே ஏ வேலை செய்யறன்னுவாங்க நா சொல்லுவே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வேகத்துல எல்லாத்தையு செஞ்சுறே அப்புற நா உக்காந்துக்கறே ரெஸ்ட் எடுக்கறே அப்புற பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு வந்த ஒரு மூணு நாள் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சிருவே பாத்திர கூடுமே செஷல்ஃப் மேல சிலதெல்லா அப்டியே ஒட்டட படிஞ்சு போய் கெடக்கு அதெல்லா எடுத்துட்டு எண்ண டப்பா இந்த மாரில்லா கழுவி குடுத்து அவங்களாலா அவ்வளோ மெனக்கட்டு செய்ய மாட்டாங்களா அதெல்லா நா மெனக்கட்டு எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணி குடுத்து ஒரு மூணு நாள் நா நார்மல் புல்லா இருந்துட்டு அப்புற ஊரு கெளம்பி போயிடுவே நா வந்து போனாலே அவங்களுக்கு பரவால்ல வீடு சுத்தமாருக்கு ஒட்டடலா ஆடிச்சு அப்படினுவாங்க
ம் அ மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு எத்தன நாள் தங்கி இருந்துட்டு போயிங்க சிஸ்டர்
நா அஞ்சு நாள் தா இருப்பே அஞ்சு நாள் ஆறு நாள் தா இருப்பே
ம் விட்டுட்டு ஆ ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க
ஆ ஆமா நா மட்டுந்தா இருப்பே நா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க நா மட்டு இருப்பே திருப்ப வந்து கூப்ட்டு போயிடுவாங்க அவ்வளவுதா இல்லன்னா அப்பா கொண்டு போய் விட்டுருவாங்க
ம் இங்கயு அப்படிதா அக்காவ கொண்டு வந்து விட்டுட்டு மாமா கொண்டு வந்து விட்டுருவாங்க விட்டுட்டு இங்க ஒரு இரண்டு நாள்தா ம் ஏம ஆ மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு நாள் தா இருப்பா அதுக்கப்பற அவங்கமா மாமாவே கூப்ட்ருவாங்க வரலையா அப்டின்னு கூப்ட்றாங்க அப்புற வந்து அவங்களே கூட்டு போய்டுவாங்க அதுக்கப்புற இந்த கோயில்கொடை திருவிழா அப்டின்னா வருவா வந் து இருப்பா இருந்துட்டு கோ திருவிழாலா முடிஞ்சிட்டு ச கறிகிறி வச்சு சாப் விட்டுட்டு அதுக்கப்பறம் கெளம்பி போவாங்க எனக்கு ரெண்டு அக்கா ஒரு அண்னே ரெண்டு அக்காவு ஓ ரெண்டு எல்லாத்துக்கும் அப்பமே மேரேஜ் ஆகிடுச்சு ஏ நா மட்டுந்தா லாஸ்ட்டு எனக்கு இப்ப ஆன்லைன்ஸ் தா பாத்துட்ருக்காங்க
ஓ அண்ணா அண்ணனுக்கு
அண்ணனுக்கு ஆ எங்க கூடயே தா இருக்காங்க சிஸ்டர் ஆ எங்க கூடயே அ அ பின்னாடி ரூம் இருக்கு பின்னாடி இருந்துகிடுவாங்க அ சாப்பாடு எல்லாமே ஒன்னாதா அண்ணி ண்ணி அண்ணியு சமைப்பாங்க அம் ம்மா வெளிய போயிருக்கும் போது இப்ப அண்ணியு வந்ததுனால கொஞ்ச வேல கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு அ அண்ணி சமைச்சுக்குடுவாங்க நானு பாத்துக்குடுவே இந்த தூக்குறது இப்ப ப்ரெக்னன்டா இருக்காங்க அதுனால தூக்குறது அ பாத்தரங்கழுவுறது நானு பாத்துக்குடுவே
எனக்கு உண்ண ரொம்ப புடிச்சுருக்கு நீ இந்த மாரிலா வேல செய்யற உங்க அண்ணி க்காகலா வேல செஞ்சு குடுக்
ஆமா அது அது வலிக்கின் சொல்றாங்கல்ல இந்த இப்போ இப்போ மாசமா இருந்தாலே எதாவது கால் இழுத்துக்கு காலு இழுத்துட்டு ட்டு போது கொழந்தை பொறக்கற வர அப்டிதான இருக்குன்னு சொல்லுவாங்க ஆ எனக்கு அக்கா இருக்கற்னால எனக்கு தெரியு சிஸ்டர் அக்காவும் ப்ரக்னண்டா இருந்து இங்கதா கொழந்த பெத் திருப்பாலா நா பாத்துருக்கே அப்டிங்குறப்போ எல்லாருக்கு அப்டித்தான இருக்குனு நம்மளு பா பாத்துக்கணும்ல பக்கத்துல இருந்ததுக்காண்டி
நீங்க எந்த ஊரு நீங்க
நா தூத்துக்குடி
சோ ஸ்லாங்கும் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு நீங்க பேசுறது கேட்கவு நல்லா இருக்கு நல்ல புள்ளையாவு இருக்கீங்க எல்லா வேலையுமு செய்றீங்க
இன்னு ஆஞ் அஞ்சு மணி ஆவலன் கூட செய்யனு வக்கெணு
இருக்கங்கன்னா அந்த மாரி தங்கமாட்ட எல்லா வேலயு செய்யறீங்க பரவால்ல ஏன்னா புள்ளைங்க நா
செய்றீங்களா சிஸ்டர் இத்தனிக்கு நீங்க ஒரே பொண்ணு அப்டிங்கறப்போ நீங்க செஞ்சுதா ஆவணு
என்ன அப்ப சொல்லுவாங்க எல்லாருமே எங்க தெருவுல கூட சொல்லுவாங்க ரொம்ப நல்ல பொண்ணு எல்லா வேலயு செய்யு வேலக்கு போனா கூட அது எல்லா வேலயு செஞ்சு வச்சு வச்ட்டு வேலக் போது ஒரு வேல கூட உங்க அம்மாவுக்கு விடாது நா எப்புடின்னா கால்ல நா ஏழு மணிக்கி க்ளினிக்ல இருக்கணு நா இப்ப மெடிக்கல்ல தான் ஒர்க் பண்ணேன் காலையில ஏழு மணிக்குல்லா ஹாஸ்பெட்டலுக்கு போய்னு அங்க கொழந்தைங்க டாக்டரு காலயிலே வந்துருவாங்க கொழந்தைங்கள தூக்கிட்டு எல்லாரு விடிய விடிய உக்காந்துருப்பாங்க கொழந்தைய வச்சுக்கிட்டு காலயில ஆ ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு அங்க ஏழு மணிக்கு இருக்கணு நா அப்டி கெளம்பி போவே ஆனா அ அந்த ஏழு மணிக்கு போவறதுக்கே அஞ்சு மணிக் கெல்லா எழுந்து பாத்தரமெல்லா கழிவி வச்சிருவே இல்லனா நை ட்டே எல்லாத்தையு கழுவி வச்சுட்டுதா நா படுப்பனே அப்பதா காலையில அம்மாவுக்கு ஈஸியா இருக்கு எனக்கு இ எனக்கு அவுங்க எதுவு சமச்சலா குடுக்க மாட்டாங்க சத்துமாவு கஞ்சி மட்டுந்தா வச்சு குடுப்பாங்க நா எழுந்து குளிச்சுட்டு வாச பெருக்கி கோலோ போட்டுட்டு அப்டியே கெளம்பி ஓடுவே அப்ப சத்துமாவு மாட்டு குடிச்சுட்டு தலய தலய கூட பின்ன நேரோ இருக்காது அப்டியே ஓடுவே போய் வேலய முடிஸ்ட்டு நைட்டு திருப்பி எட்டு மணிக்கு தா நா வருவே அந்த மாரி அப்ப நா எல்லா வேலையு நாந்தா செய்வே நானு துணி தொவைக் கிற வேல இருந்துதுனா நைட் ஏழு மணிக்கி எட்டு மணிக்கி வந்து அப்பவே தொவச்சு போட்டுருவே எல்லா எல்லா ரோட துணியு நா தா தொவைப்பே அப்பா துணி அம்மா துணி என்னோடது நாங்க மூணு பேரு தான அதுனால அப்பா மட்டு அ அவரோட டது வந்து ட்ர இது ஒரு சில இதல்லா அவர அந்த லுங்கி அவரோட டவலு ஜட்டி இதெல்லா அவரே அடிச்சு போட்டுப்பாரு அவரு குளிச்சுட்டு அவரு அத மட்டு வா வாஷ் பண்ணி பாரு மீதி அம்மாவோடது என்னோடது சன்டேல மட் லீவு கெடைக்குமா சண்டே உக்காந்து நா தா செய்வனே தெருவுல சொல்லுவாங்க நா வந்து இடையில ஒரு பத்து மணி போல வீட்டுக்
சேரி சிஸ்டர் நா அப்றோ கூப்புற சிஸ்டர் நா அப்பறோ கூப்புற ஆ சேரி டைம் ஆய்ச்சி